ஹலோ கேக்குதாப்பா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க பசங்க தூங்கிட்டாங்ளா சாப்ட்டாங்ளா
ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ அப்டியே மத்தியானோ வெளையாண்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மணி ஆச்சு வந்து படுத் தூங்கிட்டாங்க
ம் செரிப்பா அப்புறம்ப்பா எப்டி போது லைஃப் எல்லா ஜாலியா போதா எப்டி வெளில போய் பர்ச்சேஸ்ல்லா பண்றீங்ளா இல்ல ஆன்லைன் ஷாப்பிங்கு பண்றீங்ளா
வெளிய போய் எங்கிங்க பர்ச்சேஸ் பண்றது அடிக்கிற வெயிலுக்கு எங்கியு வெளிய்வே போறதில்லைங்க வீட்லயே தா இருக்கோ அதனால ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோ நேத்து கூட ஒரு பொருள் வந்துச்சிங்க சுடிதார் அதுல பாக்கம்போது வேற கலரா இருந்து ச்சி ஏ வீட்டுக்கு வரம் போது வேற கலரா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லீங்க போட்டோ ஷாப் பண்ணி ட்ரெஸ் அனுப்ச்சு உட்றாங்க அது நமக்கு சுத்தமாவே செட் ஆகி வர மாட்டேங்குது
நீங்க சொல்றது கரெக்ட் தாம்ப்பா போட்டோ ஷாப்பு ஒரு பக்கோ குவாலிட்டி துணியோட குவாலிட்டியு வேற விதமா இருக்கு து கலரு மாறியிருக்கு அதர்ல்லாம ரிட்டர்ன் ஆப்ஷன் வரர்திக்கே வந்து நம்மளுக் செவன் டே ஸு ஒரு எயிட் டேஸ் ஆகுது அதுக்குள்ள அவுங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் போட்னன்னா ஒரு எயிட் டேஸ் குள்ள போட்டிருங்கன்றாங்க நம்ம ஏதாவ்து போன் பண்ணி இந்தந்த மாத்ரி ரிட்டன்னனிட்டு சொல்லும் போம் போ து இல்லங்க உங்க டைமிங் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் ஆப்ஷன்லா இதுல இல்ல அன்றாங்க ஒரு வாட்டி போன் கால்சு அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க எவ்ளவோ இருக்கு இதுல வந்து பெனிபிட்ட இருக்கவா சொல்லலா அ அட்வான்டேஜு இருக்கு டிஸ் அட்வான்டேஜு இருக்குன் சொல்லலா ஒன்னொன்னு சின்ன சின்னதா இப்ப இந்த காய்கறி அ ல்லாம் வாங்கறதுக்குல்லாம் போனீங்கன்னா இங்க பக்கத்து இருந்தே இப்பயே நறைய ஆப்ல வந்துருக்கு பாருங்க ஒரு பத்து அஞ்சு நிமிஷத் லா எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன்னிட்டு வருது சப்போஸ் போக முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த வயச சனவங்களா இருந்தாங்கன்னா அது ஓகே இதே பாத்தீங்கன்னா அதிலயும் பாத்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொஞ்சோ லேட்டா வந்தா ஹன்ட்ரட் ருபீஸ் டவுனாவும் காட் சீக்கிரமா வந்தா ஹண்ட்ரட்ருபீஸ் இன்கிரீஸ்சாவும் காட்டுதுப்பா இத பத்தி உங்களுக்கு தெரியுமா
ஆ கண்டிப்பா அது நான் பா்த்திருக்கேங்க ஆனா பட் நான் யூஸ் பண்ணது கெடையாது ஏனா எங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஏனா கண்டிப்பா எங்க வீட்டுல எங்க மாமியா சண்ட போ சத்தம் போடுவாங்க ஒரு தக்காளி வெங்காயத்துக்கு கூட நீ இறங்கி போய் கடையில வாங்க மாட்டியா அதை கூட ஆன்லைன்ல பண்ணுவியா அப்படின்னு கேப் பாங்க ஏற்கனவே விக்கிற வேலைக்கு இதுல நா எக்ஸ்ட்ரா வேற அவங்களுக்கான டெலிவரி சார்ஜ் சார்ஜ் கொடுத்து பண்ணன்னு வச்சுக்கேங்களன் எங்க மாமியார் கிழி கிழி னு கிழச்சு போடுவாங்க இது கொஞ்சோ வயசு சானவங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வர முடியாது இந்த லிப்ட் யூஸ் பண்ண தெரியாதுங்கறவங்களுக்கு கொஞ்சோ ஒரு என்ன சொல்றது சிட்டி மாரி இருக்கிற ஏரியால இருக்கிறவங்க ஓகேங்க நம்மள போல மிடில் கிளாஸ் பேமிலிக்கெல்லாம் வந்துட்டு அது செட் ஆகி வராதுங்க ந இந்த டிரஸ்ஸே எடுக்கிறதே ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா மி்ஞ்சி மிஞ்சி போனா ஒரு தௌசண்ட் ருபீஸ் குள்ள தாங்க என்னோட பர்ச்சேசிங்கே டிரஸே இருக்கும் அதுக்கே எங்க மாமியார் எப்ப பார்த்தாலும் ஆன் லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருப்பியனு கேடப்பாங்க இப்ப பரவாயில்லைங்க நமக்கு வந்துட்டு பொருள்ஸ் சரியில்ல குவாலிட்டி இல்ல அப்படின்னா அந்த நமக்கு ரிட்டர்ன் போடுற ஆப்ஷன் எல்லாம் இருக்கு ஹ இத கூட நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றதுஹ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு ட்ரெஸ் என்ன சொல்றது ஒரு பத்து நாளைக்கு அப்ரோ கல்யாணம் அப்படின்னா அவங்க ஆடர் பண்ணிறாங்க ஆர்டர் பண்ணி அந்த ட்ரெஸ் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிறாங்கங்க அந்த மாதிரி கூட கொஞ்சம்வே ஃப்ராடு தனமலாம் பண்றாங்க எ ஃப்ரெண்டு கூட அந்த மாரி பண்ணியிருக்கா ஏன்டி அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லல்ல கண்டுபிடிக்கலாம் மாட்டாங்க நான் நீட்டா அழகா வந்த வந்த பொருளை வந்துட்டு துவைக்க வில்ல மாட்டேன் போட்டு ட்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்ரோ அழகா அயன் பண்ணி அப்படியே குடுத்துவுட்டுருவ இல்ல இது கலர் சரி இல்ல சைஸ் தெரியல அப்படிங்கிற மாரி ஏதாவது ரிட்டமி ரிட்டன் ஆப்ஷன் வந்துட்டு போட்டு விட்டுருவேன் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க அவங்க ஆ சோ இந்த மாதிரிலாம் நறைய இருக்குங்க நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல எல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் வந்த புதுசுல நமக்கு எது ஜென்யூனான பிளாட்பார்ம்னே தெரியாது நம்ம போய் அதுவா இதுவான்னு தெரியாம விழுந் ந்து காச எல்லாம் ஏமாந்து எனக்குெல்லாம் பர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஆன்லைன்ல வந்துட்டு ஷி ப் பண்ணும்னே தெரியாது தெரியங்களா என்னென்னமோ ஆப்ஷன்ஸ்ல்லாம் போகும் இப்பெல்லாம் கொஞ்சோ எல்லாமே வந்துட்டு ஈஸி தியா குடுத்துட்டாங்க ஈஸியாவே இருக்கு
உ ஆனா நீங்க சொன்னது பாத்தா எனக்கு ஒரு பக்கம் இப்படில்லாம் கூட நடக்குதான்ற மாதிரி தான் பா இருக்கு எல்லாரும் வாங்கி ட்டு போட்டுட்டு போயிட்டு அது வந்து வந்து ரிட்டர்ன் அப்படியே கொடுத்துடுறாங்க ஆனா இதுவும் நடக்குது பாருங்க காலத்து இருக்கு நம்ம அவங்க தான் கொஞ்சோ வந்து பிராடு தனம் பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம வாங்குற ஜனங்களும் பாத் யிங்கானா அதுக்கு தகுந்தபடி பிராடு தனம் பண்ணிக்கனு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றது இக்கறைக்கு அக்கற பச்ச என்ற மாதிரி ஒன்னுத்துக்கு மாத்தனா ஒன்னு ஒன்னுக்கு மாத்தனா ஒன்னு சொல்லி தான் இருக்கும் முடியது ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மல்லாம் வந்து நம்பிக்கையா வாங்கணும் அனு பார்த்தா நம்ம தான் ஏமாத்திட்டு இப்படி இது பண்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பா இப்ப வந்து இந்த அப்பார்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்கள மாத்தம்ட்டு வாங்கணும் அட்டு இல்லப்ப இப்ப நறைய பேர் பா்த்தா அந்த ஃபிளிஃப் நறைய இதுல பாத்தீங்கன்னா க்ராசரிஸ் எல்லாம் வாங்குறாங்க சமையா அதெல்லாம் நல்லா இப்போ ட்ரெண்டிங்கா ஓடுது அதெல்லாம் நல்லாவும் கடை குது அந்தாங்க ஆனா நம்மளுக்கு எப்பயுமே நேர்ல போய் பார்த்து அந்த இஞ்சி பச்சை மிளகா இதுலல்லாம் பாத்தா கரவேப்பிள்ள கூட கட்டி கட்டி கூட இவ்ளவுதான் ரேட்டு இது பண்றாங்க ஆனா நம்மளுக்குெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போயி அது எவ்வளோ இன்னா ஏதுன்னு விசாரிச்சு இஞ்சிலா நல்லா இருக்கா பாத்து வாங்கறதே நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால வந்து நம்மளுக்கு என்னதான் இது ஃபிளிக் எல்லா இதுலயும் ஆர்டர் போட்டா கூட நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல
ஆமாங்க கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம வெண்டைக்கால்லாம் வந்து பாார்த்தீங்கன்னா கொஞ்சோ அந்த கா கார்னர்ல வந்துட்டு கொஞ்சம் நுனிய வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி பார்த்து முத்துனதா இல்ல பிஞ்சு அப்டின்னு பார்த்து தான் எடுப்போம் இப்ப ஆன்லைன்ல எடுக்கிறோம் அப்படின்னா அவ ஏனோதானோனு கால் கிலோ இல்ல ஒரு கிலோ கேக்குறோம் வெண்டைக்காவ அப்டின்னா அவங்க என்ன ஓட்டுக்கா தூக்கி போட்டுட்டு வந்துருவானுங்க பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க முருங்கைக்காலாம் வந்து பார் த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மொந்தமா இருக்கிற அந்த எனக்கு வந்துட்டு இந்த சோத்துக்காய்னு சொ ல்லுவாங்கங்க அது சுத்தமாவே பிடிக்காது ஆனா வந்துட்டு சன்னா மா இருக்கிற அந்த மெலிசா இருக்கிற முருங்கைக்க வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் எனக்கு அந்த ப கொஞ்சம் பிடிக்கும்ங்களா பொரியல்லாம் பண்ணி சாப்பிடணும்னா நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரியான ன்னா விஷயங்கள்ல்லாம் நாம டைரக்ட்டா போய் தான் பாத்து வாங்கனாதான் நமக்கு கொஞ்சம் பேணிபிட்டாவும் யூஸ்புல்லாவும் இருக்கும் என்ன நமக்கு வந்துட்டு இந்த சம்மர் டைம்ல வெயில் அலைய முடியாது ரெண்டாவது பெஸ்டிவல் டைம்ல போய் உள்ள கடக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு உட்கார்றதுக்கு சேர் கூட போட மாட்டாங்கங்க அதுக்கு மேல பாவமா இருக்கும் அந்த சேல்ஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ்லாம் பாத்துட்டா ரொம்ப பாவமா இருப்பாங்க வேர்த்து வடிஞ்சு என் விடுங்கடா நான் வீட்டுக்கு போனுங்கிற மாதிரி இருப்பாங்க பாவமா இருக்கும் நமக்கும் என்ன பண்றது வரு வருஷத்துக்கு ஒருக்காதனே டிரெஸ் எடுக்கிறோம்னு எல்லாரும் போய் அந்த தீபாவளி பொங்கல் அன்னைக்கு போய் குவி வியூவாங்க பாக்கணும் அந்த ஒரு மென்டாலிட்டிக்காகத்தாங்க இந்த ஆன்லைன் ஷாப் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது ஆனா அந்த ஆன்லைன் டைம்ல பெஸ்டிவல் டைம்ல என்ன பண்றாங்க நாம ஒரு டிரெஸ் சூஸ் பண்ணோம்னா அந்த கலர் வேற மாதிரி கொண்டு வராங்க
அதயென்னவோ கரெக்ட் தான்ப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த தீபாவளி பொங்கல் அது கூட ஓகேப்பா இப்ப வந்து ஆடி ஆஃபர் ஒண்ணு போடுவாங்க பாருங்க அதுல எங்க இல்லாத ஜனமும் போய் அதுல தான் குவியும் பாருங்க இந்த கடையிலலாம் ஆனா அப்பெல்லாம் கொஞ்சம் போய் எடுப்பாங்க ஆனா இப்ப வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு ஆஃபர் அண்ணிக்கு போறாங்க அதுவரை பாத்தீங்கன்னா மிட் நைடு டுவெல்ஓ கிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுகுனே முழிச்சின்னு இருந்துட்டு நிறைய பேர் வேற போடுறதுக்காக இருக்கு என அந்த டைம் தான் ஆஃபர் வந்து டக்கு டக்குன்ன இதுஆகுது ஆ ஒரு நைட் ஒரு டுவல் நைன் டூ சிக்ஸ்சோ என்னவோ அப்படி போடுறாங்க அது பாத்து நெறைய பேர் அது வாங்க ங்கறிறதுலும் இருக்காங்க நிறைய பேரு ஆனா என்னதான் இது பண்ணாலும் நம்ம நேர்ல பேய் வாங்கற சாட்டிஸ்பேக்ஷன் வரமாட்டேன்து கலரும் சரி துணியும் சரி துணி வேதிர்லயும் சொல்றேன் ஆஹ் இந்த கிராசரிஸ் எல்லாம் வாங்கறதா கூட சொல்றேனே அதெல்லாம் கூட நேர்ல போனா அதுல இருக்க இருக்கிறத இத வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கினா அவ்ளவு இது இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கும் வந்து என் பொண்ணுங்களுக்குெல்லாம் வாங்கணும் இன்னர் வியர் எல்லாம் வாங்கணும்னா எங்க நேர்ல போய் எடுத்து என்னால முடிய மாட்டேனுது இந்த முன்ன மாதிரி திரிஞ்சுக்கனு இந்த வெயில் அதனால வந்து சரி போட்டோம் ஆன்லைன்ல ஆனா என் சைஸ் ஒண்ணு கேட்டா ஒண்ணு வருது அதுவே வெறுப்ப பா இருக்கு ச்சீ இதுல எதுகுடா இப்ப எடுக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறமாவே ஸ்கூல் எல்லாம் ஓப்ப பன் ஆயிட்டோனி நம்பளே போய் எடுத்துக்கலாம் நேர்ல போய்ன்ற மாதிரி ஆயிடுது
ஆமாங்க ஆமா நம்ம முக்கியமா அந்த லேடிஸ்க்கு வேணுங்கிற அ இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வெளியே போயி ஆஹ் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு ஜென்ஸ்கிட்ட நம்ம கேக்குறதுக்கோ கொஞ்சம் தயங்கர மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கடைகள்லல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் செக்க்ஷனுக்கு லேடிஸ போடுறே றாங்க ஆனா நம்ம அந்த மாதிரி கடைகள்ல போயி எடுக்க மாட்டோம் இதுக்குன்னே வந்து தனி செக்க்ஷனா வந்துட்டு தனி கடையா வந்துட்டு இந்த சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க சோ அங்க போனீங்கன்ன னா புல்லா ஜென்ஸ்ஸா தான் இருப்பாங்க ஓனரும் அவங்க தான் எடுத்து கொடுக்கறவங்களு அவ ளா தான் இருப்பாங்க அவங்க கிட்டாலம் போய் பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அந்த மாதிரி மாரி டைம்ல வந்துட்டு நம்ம ஆன்லைன் ஷாப் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் நம்ம ஸ்ட்ரைட்டா போயி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல காய்கறி வாங்குறோம் அப்படின்னா நாம நினைச்சிட்டு போவோம் ஒரு பட்ஜெட்டுக்கு ஆனா அங்க போனம்னு வச்சுக்கங்களேன் நம்ம அட்ராக்டிவ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ன்னு அந்த ராக்ல அடிக்கி வச்சிருப்பாங்க அ அது என்ன சொல்றது அந்த சூப்பர் மார்க் கேட்டோட ஸ்ட்ராட்டர்ஜின்னு சொல்லுவாங்க எடுத்தோனே இந்த குழந்தைகளுக்கு புடிச்ச மாதிரி சாக்லேட் ஐஸ் கிரீம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு நாம தேடி போற ஐட்டம்ஸ் வேறையா இருக்கு வாங்கி எடுத்து போட்டுட்டு வர ஐட்டம்ஸ் வேறையா இருக்குங்க தேவையானது வந்து ஒரு நாளா தா இருக்குன் தேவையே இல்லாம ரெண்டு மூணு நாள்ல காலியாயிரு இல்ல வேஸ்ட் ஆகுற மாதிரி ஏகப்பட்டன்னு அந்த கூடக்குள்ள நாம போட்டு வச்சிருப்போ ஆனா ஆன்லைன்ல எடுக்குறோன்னா ஓகே நம்ம இதத்தா பாக்குறோ அப்டினா இத மட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருவோ அது நீங்க சொன்ன மாரி அந்த வெஜிடபிள்ஸ் பாக்கறதா ந்தாலு செரி ட்ரெஸ் எடுக்கறதா ந்தாலு செரி நம் அ ஒரு மாரி ட்ரெஸ்க்கு வந்துட்டு நா ஓகே நா ஒரு சுடிதார் எடுப்பேன் இன்னு ரெடிமேட் சுடிதார் ஏதாது எடுப்பேன் அ அப்டிங்குற மாதிரிதா நம்ம போவோ ஆனா உள்ள போனம்னா நைட்டி பாப்போ அ இன்ஸ்கட் பாப்போ இந்த மாதிரி எதாவ்து ஒண்ணு அப்டியே லைன் பை லைனா போயி நம்ம மைண்டியே டைவர்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம வரம்போது ஒரு ரெண்டு பொடவ ரெண்டு சுடிதாரு நைட்டி இந்த இது மார் ஐட்டமோட வருவோ இத ஆன்லைனுங்போது கொஞ்சோ நம்ம எத பாக்கறமோ அதுல மட்டு கான்சன்ட்ரேஷ்னா இருந்து பாத்துட்டு வந்துருவோ நெறைய அட்வான்டேஜ் டிஸ் டிஸ் அட்வான்டேஜஸ் இருந்துகுட்டு தாங்க இருக்கு சேர் திரும்ப உங்ளுக்கு நா கால் பண்றென்
செரிங்கப்பா டேக் ரெஸ்டுப்பா பாய்ப்பா